நல்லா இருக்கே தோலி நீங்க எப்டி இருக்கீங்க
ரொம்ப நல்லா இருக்கே
வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்கோ தோலி
ஓகேங்க
இப்போ நம்ம வந்து சாப்ட்டீங்ளா நீங்க
நா சாப்ட்ட இன்னைக்கு சாம்பார் பீட் ட்ரூட் பொறியல் நீங்க என்ன பண்ணீங்க
ஆக்சுவலி நா வந்து இன்னைக்கு டியூஸ்டேனால வந்து விரதோ இருந்தே
ஓகே
வெரதோ வந்து நா இன்னு சமையல்லா பண்ணி வெச்சிருக்கே சாம்பார் வெச்சு வெச்சிருக்கே அப்புறோ கொஞ்ச கேட் ரைஸ் பண்ணி வெச்சிருக்கே கொழந்தைக்கி புடிக்குனு அப்பறவே கொஞ்சோ உருளைக்கிழங்கு பாஜி பண்ணி வெச்சிருக்கே வெண்டைக்கா பொறிச்சு வெச்சிருக்கே அது பிறவே எனக்கு வெர சாப்புனாலே அ அப்பளோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன் அப்பளோ வெச்சிருக்கே அது போக இந்த முறுக்கு வத்தல்னு ஒண்ணு இருக்குலா அது எனக்கு ரொம்ப பிடிக்கு அந்த வத்தல்லா வெச்சிருக்கே தோழி ஏன்னா இப்போ வந்து வாரத்துல ஒரு நாள் வந்து நா இருக்குறே ஆனா வாரத் ஒரு நாள் இருக்குற வந்து உண்மைக்குமே மாசத்துல ஒன் டைம்மாது நம்ம வந்து வெரதோ இருக்கணு வெரதோ இருக்க மீன்ஸ் என்னன்னா நம்ம வயித்த வந்து பட்டினி போடணு அப்டின்னு சொல்லி நா பாத்தே ஏன்னா பூராத்தியு பூரா நாளுமே நம்ம சாப்பிட்டுட்ருக்க போப்போ ஆ அந்த மா ஏன்னா அந்த மாரி நம்ம பட்டினியா இருக்கப்போ வந்து நம்மளோட நம்ம ஒடம்புல இருக்க கெட்ட செல் கெட்ட இது அணுக்கல்லா போவுன் சொல்லிருக்காங்க ஏன்னா அந்த ஃபுல் அந்த ஃபுல்டே வந் நம் தண்ணி குடிக்கப்போ வந்து அ கேன்சருக்குள்ள செல்லால்லா இருக்குலா நம்ம ஒடம்புல இருக்கோ இல்ல தெர்ல ஆனா அந்த மாரி செல் இருக்கப்போ வந்து அதெல்லா அழிச்சிருவோ அப்டின் சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால வெரத எடுக்குறது வந்து ரொம்ப நல்லது சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்ப உள்ளது இப்ப உள்ள சாப்பாடு பாத்தீங்கன்னா ஆரோக்கியமே நம்ம செல்வமா நினைக்கிறோ ஏன்னா இப்போ வந்து அந்த மாரி ஆரோக்கியமே இல்ல யார பாத்தாலு பாருங்க நம்ம சின்ன இப்போ உள்ள நைன்டி கிட்ஸ் டூ கே கிட்ஸ் தா என்னது கால் வலிக்கி தல சுத்துது என்னால எந்திக்க முடியல குறுக்கு வலிக்கு அப்டி சொன்னாங்க நீங்க பாருங்க நம்மகே மூவாயிரமா ஆச்சி தாத்தா பாட்டி அம்மாலா எழுவது எண்பத்தஞ்சு வயிசு வர இருக்குறாங்க இருக் ஆனாலு அவுங்க என்னைக்காவது ஒரு நாள குறுக்கு வழிக்
சொல்ல மாட்டாங்க ஆஹா சொன்னதே கெடையாது உம் ம்
ஏன்னா நம்ம வந்து ஆரோக்கியமற்ற உணவுகள் சாப்படுற மட்டு தா இந்த மாரி இருக்குனு ஏன்னா இப்ப உள்ள காலகட்டத்துல வந்து ஆரோக்கியமா வாழணு அப்பின்னா நம்ம என்ன பண்ணணு தினமு சத்தான உணவுகள வந்து உண்ணணு தோழி இந்த மாரி உண்ணப்போவது காய்கறிகள் பழங்கள் அதுக்கு பிறவு நெறைய வந்து சொல்லுவாங்களே நவதானியங்கள் நம்ம வந்து கம் சுண்டல் சாப்பில்லா நெறைய இருக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச து சுண்டல் தா அப்போ உள்ளவங்களா என்ன சாப்புடுவாங் தெரியுமா சுண்டலு வெள்ள சுண்டல் சாப்ட மோட்டா தர்ப் சாப்புட்டாங் கொல்லு சாப்பிடுவாங்க காண சாப்புலாங் காணம்லான்னு உண்மைக்கி பாத்ததே இல்லேனு எனக் எங்க அம்மா வீட்ல இருக்கு சாப்புட்ருக்கனாஃப் ட்ருந்து அருஜீன்னப்போ அது எங்க போயிட்னே காண சாப்பிடுவாங்க மொச் ச்ச கொட்ட சாப்புடுவாங்க நெறைய பயிர் வகைகல்லா இருக்கு தோழி இது ஒரு அஞ்சாறு குல்லது மட்டுந்தா எனக்கு தெரியு அந்த மாரி வந்துட் காய்கறி பழங்கள் இந்த நவதானியங்கள் எல்லா சாப்ட்டு போதுமான தண்ணீர வந்து குடிச்சுட்டே இருந்ததுனால அவுங்க வந்து ஆரோக்கியமாந்தாங்க அத மட்டும் பண்ணாம அவுங்க வந்து உடல் பயிற்சின் தனியா செய்ய மாட்டாங்க வெலை சார்ந்த உடல் பயிற்சி தா செய்வாங்க ஏன் பாத்தீங்கன்னா காலையல எந்திப்பாங்களா எந்திரி ச்சு நம்ப இப்ப யாருங்க கால்ல ஏஞ் ச்சிப் சாணி எல்லா கரைச்சி தொளிச்சு அதப்புறம் தூத்து யார் பண்றா அதுவே அவங்களு அர மண் நேரம் அவங்க ஒரு எக்சசைஸ் ஆயிரும் திருப்பி என்ன பண்ணந்தாங்க பால் பால் எங்கேயும் வயக்காட்டுல போய் புல்ல அறுக்குறன்ன அறுத்துட்டு வராங்க. அதே மாரி அம் வந்த் சட்டினி எதவ் தொவயல் எதவ் அரைக்கனுனா அம்மி தா யூஸ் பண்றாங்க இங்க ல்லா பாருங்க இப்போ ஒர்ல ஜிம்முக் கு யோகா க்ளாஸ் போறவங்கள அந்த மாரி எக்சசைஸ் தா பண்றாங்க அப்புறமா மாவ அரைக்கறாங்க அந்த மாரி வேலய் சார்ந்த ஒர் உடைய உடல் பயிற்சி வந்து அந்த காலத்துல செஞ்சதுனால மட்டும் ஆரோக்கியமா இருந்தாங்க தோழி
ஆம்மா
இப்ப வந்து நம்ம பாருங்க மிக்சி வெச்சிருக்கோ கிரைண்டர் வெச்சிருக்கோ இப்போ துணி தோய்க்கிற வாஷிங் மிஷின் வெச்சிருக்கோ இப் போனா பாத்திர கெழவதுக்கு மிஷின் இருக் கு இன்னு போனா ரோபோட்டு் இருக்கு வீடு கழறக்கு ரோபோட் இருக்கு இந்த மாரி நம்ம வந்து நம்மளோட டெக்னாலஜி வளர வளர இந்த மாரி சா சாதனங்கல்லா. யூஸ் பண்ணப்பப்போ நம்ம உடநல உடல்நல வந்து ஆரோக்கியம் இல்லாம போது தோழி
ஆமாங்க முன்னாடில்லா மாவு அரைக்கறது அந்த ஆட்டு ஒரல்ல போட்டு அவுங்க மாவு அரைப்பாங்க கிரைண்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க கையில்னால வாய்க்கால்ல போயிட்டு கையினால துணி தோய்ப்பாங்க வாய்க்கால் ஆறுன்னு போயிட்டு கொளன்னுட்டு இப்போ எல்லாருமே வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கிறாங்க எல்லாமே டெக்னாலஜி வந்துருந்தானா எல்லா முன்னேறிச்சி முன்னாடி முன்ன மாதிரி யாரு இப்ப பண்றாங்க இப்ப பண்ணவு முடியலையே இப்ப உள்ளவங்களுக்கு ஏன்னா அங்க இங்க வலிக்குதுன் சொல்லிறாங்க சோ ஈஸியா எப்டி வேல முடியுதோ அந்த மாதிரி பண்ணிறாங்க மிஷின்ல துணி தோச்சோமா ட்ரையர்ல போட்டோமா எத்து காய போட்டோமான்றந்த அந்த துணியை மடிக்கறதுக்கு கூட எனக்கெல்லா சோம்பேறியா இருக்கும்ங்க செல நேரத்துல அந்த அளவுக்கு ஆயிட்டு இப்போ ஒடம்புக்கு முடியும் மாட்டாங்கிறது முன்னாடி மாதிரி இல்ல முன்னாடி காலத்துல இருந்தவங்கள அப்போ நெனைச்சி பாத்தா எப்டியோ இருக்குதுல்ல அவுங்க எப்டி பண்ணி எப்டி சாப்ட்டு எப்டி வளந்தாங்க இப்ப உள்ள சாப்பாடு செரி இப்போ உள்ள வேலைகளும் செரி நமக் அப்டி நம்ம ஒடம்பையே இதுவாக்கிறது ஆரோக்கியமா இல்லாமக்கிறது
கண்டிப்பா தோழி ஏனா அப்ப உள்ள சாப்பாடு பலக்க வலக்கங்கள் எல்லாமே வேற நம் ம்மா உள்ள சாப்பாடு பழக்க வழக்கங்கள் எல்லாமே வேற அப்பல்லா பாருங்க எ காலையல நால் மணிக்கு எழுந்திப்பாங்க நால் மணிக்கு எந்திர்ச்சு ஆ வயக்காட்டு வேலைக்கெல்லா போய்ட்டு அவுங்க வீட்டுக்கு பத்து மணிக்கு அ வந்துருவாங்க பத்து மணிக்கு வந்து சாப்ட்டுட்டு கொஞ்ச நேர அவுங்க ஓறங்கி எழுந்திப்பாங்க அதுக்கு பிறவு கொச் சாயங்கால எழுந்திப்பாங்காலம் மதியம் இது பண்ணனும் சமையல் பண்ணனும் ஏன்னா அவங்க மோஸ்ட் ஆப் கஞ்சி தா குடிப்பாங்க அப்புறம் சாயங்கால சாப்பாடு எல்லா பண்ணி அதுக்கு பிறவு வே என்னன்ன பண்ணணுமா அதெல்லா பண்ணி சாயங்காலம் போய் புல் மாட்டுக்கெலாம் கள வெட்டீட்டு வந்து புல் வெட்டீட்டு வந்து எல்லாம் பண்ணியும் பண்ணுவாங்க அவுங்க மதிய நேர வந்து வெளியலப் போக மாட்டாங்க ஒண்ணு காலையல போவாங்க இல்லன்னா சாயங்கால போவாங்க அதுக்பிறகு இரவு உணவ சாப் ட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஓ ஒம்பதரைக்கலா தூங்கிருவாங்க தோழி நம்ம அப்டி இல்ல நம்ம பன்னான்டு மணி ஒரு மணிக்கு தூங்குறோ காலையல ஒம்பது மணி பத்து மணிக்கு எந்திரோ இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் வந்து நம்மளுக்குள்ள சேஞ்ச் ஆகறந்தானலா மட்டுந்தா நம்ப வந்து இந்த மாரி ஆரோக்கியமில்லாமே இருக்கும் நான் நானே யோசுறு நம்மளால இப்ப பண்ண முடியல அந்த காலத்துலலா பாருங்க ஒவ்வொரு வீட்லயும் ஆறு ஏழு கொழந்தை எட்டு கொழந்தை இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு வீட்லல்லா அ ஒரு அவுங்க நா நா நா சைடு இருந்த அவுங்க சொன்னாங்க எனக்கு வந்து பன்னெண்டு கொழந்தைகள்னங்க ஆச்சரியமா இருக் ச்சரது ஆனா அந்த பன்னண்டு கொழந்தைங் ஒரு ஒரே ஒரு கொலந்த மட்டுதா ஏறந்துட்டு பதினொரு கொலந்த அவ்ளோ கொலந்தைள்கு மேரேஜ் ஆயி அவங்களுக்கு மூணு மூணு நாலு ரெண்டு ஒருத்தவங்களுக்கு நாலு கிட்சு ஒருத்தவங்க ரெண்ரெண்டு அந்த மாரி இருக்கு ரெண்டு மூணு அந்த மாரி ச் இருக்கு ஏனா அந்த பன்னெண்டு கொழந்தைய நீங்க பாருங்க நம்மளால இப்ப ஒரு டெலிவரி பண்ணிட்டு கால் வலிக்கு குறுக்கு வலிக்கு நம்மளால எந்திக்க முடியலனு சொல்றோ ஆனா அந்த பண்ணெட்டு டெலிவரியு அவங்க பண்ணிருக்காங்க ஆனா அவங்க பன் பத்து நாள்ளே எந்திச்சு வேலைக்கு போயிருவாங்களா அவங்க வந்து எவ்ளோ ஆரோக் ஆனா அவ்ளோ ஆரோக்கியமான உணவு சாப்பிட போய்தான தோழி அவங்க வந்து அவ்ளோ ஆரோக்கியமா இருக்காங்க இப்பமு அவங்களுக்கு தொண்ணூத்தி ஆறு வயசு ஆ பாத்தா அப்பவு அவங்க நடந்து போறாங்க நடந்து வாராங்க உண்மைக் இப்பவே அவுங்கள பாக்கப்போ வந்து எனக்கு போறாமபடுததா போரமப்படுறதுலா இல்ல நம்ம அவங்க நல்லா சாப்ட்டாங்க நம்ம வந்து அவங்க சாப்பாடு இப்பவு குடுத்த தொன்னுதஞ்சு வயசுல குடுத்தாலுமே அவங்க தட்டு நெறைய சாப்பிடுவாங்க தோழி சாப்புட்றதுல அவங்க அந்த மாரி இருக்குறவுங்க நம்ம தப்பா